பாப்பா சொல்லு
மா
ஆ சொல்லு வைஷ்ணவி ந்த நா உக்காந்திரக்க வெளில இனிமேல்தான் சாப்புணும் தோ வந்துட்டு இருக்கறான்
ஆ
சாப்பாடு தக்காளி வணக்கி இருக்குது வர்றா தக்காளி வணக்கி இருக்கு அப்புறம் காலையில வச்ச கொழம்பு இருக்கு
செரி செரி செரிங்மா
ம் என்ன பண்ற
படுத்து இருக்கறே
ம் சாப்டாச்சா
கரண்ட் இல்ல ரொம்ப நேரமா
ஆ
அப்புறம் அப்டியே அஞ்சர மணிக்கு போச்சு வரவே இல்ல இப்பத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துச்சு
ஆ
அப்படியே படுத்திருக்கிற தலையல்லாம் ஏனோ வலிக்கிறா மாரி இருக் குது
கேளு அவகிட்ட ம் அவங்கல்லா
அவுங்களா இருக்கிறாங்க இதுல வேற எது பேச கூடாது
ம் எ அதா அதான் சேரி பரவால்ல ஆ அக்கு உங்க புள்ளையும் இருக்குதா
ஆ அவ போயிட்டா
ம் செர் செர்
ம்
சா சாப்டாச்சா இன்னும்
இன்னும் இல்ல நா சாப்ட்ல இன்னும் இங்க படுத்துருக்கிற வந்து படுத்தவ தா அப்டி படுத்துட்டுருக்கற
ம்
மாத்திர வாங்கிட்டு வர சொன்ன ஒரு செட்டு
ம்
இந்த மாரி தல எல்லாம் வலிக்குது ஒடம்புலாம் ஒரு மாரியா
அ
வாங்கிட்டு வரேனா இப்பதா வந்துட்டுருக்கானாமா நா
ஓ சரி சரி
அ போணுமாமா கறி வெட்றதுக்கு
சரி சரி
ம்
கோயிலுக்கா
ஆமா
அவனுக்கு மண்டப புக்காயிருக்கு மாட்றக்கு
அ
பாக்கணு அப்புறம் போய் கறி வெட்டி குடுத்தா ஆயிரூவா நூத்தி இருவது கிலோ வெட்டணுமாமா வெட்டிட்டு காசு வாங்கிகோன் சொன்னானா
ம் ஹும் ம்
செரினு வெட்டி குடுத்தா தா இவளுக்கு கட்ட தெரியும்ல
ம் ம் ம் ம்
நல்லாவே அப்படியோ அப்படிய கச கசனு எல்லா வெட்டி போடுறதுதா
அஹ அ
தெரியு வரனு சொல்லிட்டுருக்கானது தரத கால்ல அந்த புண்ணு இருக்குதுல்ல இன்னு
அ
தண்ணி குள்ள நிக்க வேண்டா நல்லா கிளீன் பண்ணி வரணு சொல்லிடுற அப்டி ஓரமா விட்
உங்களுக்கு கோயில்லயே வேலை இருக்குமல எதுக்கு கறி வெட்ட போறா
நைட்டு் இப்ப பத்து மணிக்கு அப்புற ஞாயித்துக்கெழமை ரெண்டு மண்டப புக்கா ஆயிட்டு இருக்குமாட்டு இருக்குது
சேரி சேரி
நேரமே தீர்த்த போணு நால்ர மணிக்குல போவா
அ
தெருல வெட்டிட்டு வருவானா இல்ல அங்கயே இருந்துக்குவானனு தெரில
ஆ
ம்
ம் சேரி
நாளைக்கு நைட்டு தா அப்பற அந்த கோயிலுக்கு போறதாட்டு இருக்குது
சேரி ம்
மூன்றைக்கி
ம் ம்
ஆயிரந்தா
ஆனா என்ன பாப்பா இப்டி கரண்டு இப்டி போயிட்டே இருக்குது
அதா காத்து ரொம்ப சரியானா காத்து
இப்டி கரண்ட் இல்லைனா எப்டி இருக்கிறது வீட்ல
அதா கீழல்லா யூபிஎஸ் எல்லா வீட்லயு யூபிஎஸ் வச்சிருக்கறாங்க ஒரு ஒரு வீட்ல தா இல்ல
அதா இப்ப அவங்க அவங்க கிட்ட கேக்க வேண்டிய தான நீ இப்டி கரண்ட் போயிருன் அவங்க சொன்னாங்களா அவங்க மொதல குடி வரும்போது
மா மதம் மொத்தமாவே அங்கயே எல்லாமே போயிரும் அடிக்கடி கரண்டு போயிட்டு பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா அப்ப வந்துரும்
இல்ல பாப்பா இவங்க சொன்னாங்களா முதல்லயே கரண்ட் அடிக்கடி போயிருன்னு
ஆஹ மா அங்க அந்த வீட்ல இருந்தோம்லமா அதுல போயிரும் காலையில மூணு மணிக்கு போயிரும் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு அந்த மாரி எல்லாம்
ஆனா இது சும்மா போவுது போனா வரவே மாட்டேங்குது
போயிட்டு பத்து நிமிஷத்துல வந்துரும் அங்கல்லாம் இங்க வந்து கால் மணி நேரமாகுது. காது ரொம்ப அடச்சதுனால அஞ்சரை மணிக்கு போனது
ம்
இடையில விட்டு விட்டு ஒரு டைம் வந்துட்டு வந்துட்டு போயிருச்சு அதுகப்ப அரைமணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தது
அப்டியா
அது தென்ன மரமெல்லாம் இருக்குதுல்ல
நான் தான்
எங்காவது உழுந்துடுச்சுன்னா அப்பறா இதாயிடும்னு கரண்ட் ஆஃப் பண்ணடுறாங்க
ஓ ஹெ
காத்து அடிச்சுதுனா
ம்
உம்
ஒ
சேரி என்ன பண்ற ஜோஷி
இதோ சாப்புடுறா
சாப்டாளா
ம் சாப்பிட்டு இருக்குறா செரி நிஷாட குடுக்கட்டா பேசுறியா ம் காச்சல் இருக்குது நீயே சொல்லு அழுகற மாரி ஆய்ட அக்கா
குரூப்ல ஒரு மெசேஜ் குடுத்துடனே
என்னதுங்கா
எங்க அவைலபிளா இருக்காங்க யாராவது காலி பேசுறீங்களனு கேட்டிருந்தாங்கல்ல
ஆமாங்கா
யார் நம்பர் வேனாலும் கால் பண்ணி பேசாமா இல்ல எப்டி என்
வேணாலும் பேசலாம்கா அதெல்லாம் ஒரு பெரச்சனே இல்லை நம்ம அவங்களால பேசி குடு க்க முடியல அப்டினாலுமே நம்மளோட ஃபோன்ல இருந்து அவங்க நம்பருக்கு கால் பண்ணி நம்ம பேசலா ஒரு பிரச்சனே இல்லையங்கா
ஓஹோ அவங்க கிட்ட பேசலாமா அந்த நம்பரு அவங்க கிட்டியா
ஆ ஆமாங்கா அப்டி கூட பேசிக்கலா அதான் நான் எனக்கு சொன்னாங்க கேட்டாங்க இல்லைங்க்கா
இப்ப உனக்கு இப்ப கால் பேசி கட் பண்ண யவா கொஸ்டின் கே
அதனால பேசிக்கலான் அக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்ல
இல்ல இப்போ நான் தானே கால் பண்ணியிருக்கேன் கேக்குதா
ஆ இப்ப தான்கா கேக்குது
இல்ல நான் தானே இப்போ கால் பண்ணியிருக்கேன்
ஆ
இப்போ நான் கால பேசிட்டு கட் பண்ணா உனக்கும் கொஸ்டின் கேகுதான்னு கேட்டேன்
ஆஹா இல்லைங்கா எனக் கொஸ்டின் கேட்கல உங்களுக் தா கொஸ்டின் கேக்கு கூப்பறவங்களுக் தா கொஸ்டின் கேக்கு
அதா அதா அதா
நானும் போய் பாப்பேங்கா ஆனா
அவங்க பேசுறக் ரெடியா இருக்காங்க யாராவது பேசுறீங்கன்னா பேசுங்கன் சொல்லியிருக்காங்களா
ஐயோ நா இன்னு பாக்கவே இல்லையேங்கா இருங்க ஒரே நிம்ஷோ
ஆ
எனக்கு வரவே இல்லைங்ளே
குரூப்ல தா மெசேஜ்
வேற இதுன் நெனைக்கிறேங்கா அந்த குரூப்லதா இருக்காட்டுருக்குங்
ஆமா ஆமா சாரி சாரி அது பேட்ச் டூல வந்துருன்ச்சு
ஓ கோகுலண்ணா கேட்ருக்காருங்ளா
ஆ அந்த கோகுல் ப்ராஜெக்ட் அப்டிங்ற தமிழ் ப்ராஜெக்ட் அது என்னமோ போட்டுருன்ச்சு
இல்லன்னா தா கேட்ருக்காங்க காலி யாராவது பேசுறதுக்கு அவைலபிளா இருக்கீங்கன் கேட்ருக் காங்க யாரோ வந்து நா ரெ நா அவைலபிளா தா இருக்கே அப்டின் சொல்லிருக்
அவங்க அனுப்பிருக்காங்க ஆனா இன்னொரு குரூப்ல அந்த பேட்ச் டூல எல்லா
கா எனக் கேட்க மாட்டிக்குதுக்கா விட்டு விட்டு கேக்குது
இப்ப கேக்குதா அலோ
ஹலோ உ